கலா ம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கே அவைலபுல்லா இருக்காப்பா
ம் அ கேக்குது கேக்குது
செரி ஓகே நல்லா இருக்கீங்கா தோழி
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்குமா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே எல்லா நைட்டு இரவு நூ சாப்டாச்சா
இல்லம்மா லேட்ட தா சாப்டுவ பத்து மணிக்குதா
பத்து மணிக்கா செரி பத்து மணிக்கு சாப்ட்டு தூங்கறது எப்ப
தூங்குறது பன்னென்
ம் பன்னென்டாயிருமா டவர் இருக்கா உங்ளுக்கு தோழி கேக்குதா
அ நா பேசுறது உங்ளுக்கு தெளிவா கேக்குதா
கேக்குது கேக்குதுநல்ல
இது நீங்களு ஒரு தக நெட்டு இருக்குற எடோ வந்துருங்க டவர் இருக்குற எடத்துல கொஞ் தள்ளி நில்லுங்க
ஹான் டவர் இருக்குற எடத்துல தா உக்காந்துக்கிற நானு இப்ப நல்லா கிளியரா கேக்குதுங்ளா
கேக்குது மதிய உணவு என்ன பண்ணீய
மதிய உணவு சொரக்கா சொரக்க காராமணி கொழம்பு
ஆ அதா பகிர்ந்தீங்க வேற எதுவு உணவுகள பத் த்தி உங்ளுக்கு வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்க தோழி
ம் சொல்றே கண்
ம் அதாவது எப்டி கேக்குறேன்னா எனக்கு பயிறுல பத் பச்சப்பயிருல எதுவு கொழம்பு எது வைக்கலாமா
ஹா வைக்கலாமே பச்ச பயிர்ல பச்ச பயிர் கடையல் பண்ணலா பச்ச பயிர் கடையல்
கடையலு கடையலு எப்டி செய்வீங்க
கடையில் வந்து ஃபர்ஸ்ட்என்ன பண்ணு பச்ச பயிறு உ வேக வச்சின்னு
உம்
அஹா பச்ச பயிறு வேக பச்சபயிறு ஆ இது என்னது ஆ வெங்காயோ தக்காளி பூண்டு பச்ச மொளகா இதெல்லா போட்டு நல்லா வேக வச்சின்னு
உம்
அதுக்கப்பறோ கடஞ்சிட்டு ரொம்ப சின்ன வெங் காயோ நாங்க மோஸ்ட்லி சின்ன வெங்காயோ தா யூஸ் பண்ணுவோ சின்ன வெங்காயோ ஆ தக்காளி கொஞ்சோ தாளிக்கதுக்கு எத்துன்னு கொஞ்சோ கட்ல கடுகு கள்ளபருப்பு உழுத்த பருப் பு இதெல்லா போட்டுட்டு
ம்
கொஞ்சோ சீரகம் போட்டுட்டு பெருங்காயோ கொஞ்சே போட்டுட்டு அப்புறோ கருவேப்பில்ல அப்றோ வெங்காயோ தக்காளி இதெல்லா போட்டு நம்ம தா தாளிக்ற மாரி தாளிச்சிட்டு இத எத்து ஊத்திட்டு கொஞ்ச ஒரு கொதி வந்தோனே இறக்கிட்டோனா அத கட கடையல் சூப்பரா இக்கு சாததுக்கிலா
ம் நா இது சப்பாத்திக்கெல்லா சைட் டிஷ்சா வச்சி சாப்லாமா
அ சப்பாத்திக்கு வந்து டால் செய்யலா
ஆ நீங்க டால் எப்டி எப்டி செய்வீங்க தோழி
பச்சப்பயிறு வந்து அப்டியே வேக வச்சின்னு ஒரு அஞ்சி விசில் உட்டு ரொம்ப வேகாத வேக கூடாது கொஞ்ச ஒரு மீடியம் இதுல வேகணு
உம்
தாலுக்கு அப்பதா நல்லா இருக்கு
ம்
அப்றோ அதுக்கு அதே போலதா வே என்னது எண்ண உட்டு அப்றோ நம்போ தோ அ சோ நாங்க மோஸ்ட்லி சோம்பு யூஸ் பண்ணுவோ சோ கடுகு சோம்பு அப்றோ பட் பட்ட ட ஒன்னு லவங்கோ அதெல்லா போட்டுர்னு அதுலே
அ
போட்டுட்டு ஆ வெங்காயோ இது கருவேப்பில வெங்காயோ தக்காளி அதெல்லா போட்டு நல்லா வதங்கட் டோன்னே அந்த தக்காளி எல்லா நல்லா மேஷ் ஆகட்டுன்னு ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சு போடுக்கணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இதுவாகட்டும்ன்ட்டு நம்ம வேக வச்சுக்கிறோல்ல இது
ம்
அது எடுத்து அதுல ஊத்திடணு நல்லா அதுல போட் வச்ச ஓன்னே அது அப்டியே அவ்ளோ தா பச்சை பயறு கிரேவி ரெடி ஆயிடு
அ
செம டேஸ்ட்டா இருக்கு ஆனா மோஸ்ட்லி சின்ன வெங்காயோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு
சின்ன வெங்காயோ ஆ நா ஒரு முரே செஞ்சு பாக்குறே தோழி இது மாதிரி ஆனா நாங்க வந்து சப்பாத்திக்கு வந்து எங்களுடைய பசங்கள் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பட்றது என்ன சாப்பிடுவாங்கன்னா தோழி இந்த தக்காளி இருக்குல்ல தக்காளி தொக்குன்னு சொல்லுவோல்ல
தொக்கு தொக்குனு எல்லாரு அதான விரும்புவாங்க
அ அந்த தக்காளி தொக்கு தா தோழி ரொம்ப புடிக்கு அது பசங்களுக்கு அது அந்த கொட அ அந்த கொடமிளகாவோட அது வந்து சாப்பிடும்போது இன்னொன்னு வந்து தோழி இந்த சப்பாத்தியு தக்காளி தொக்கையு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஊருக்கு பயணத் த்துக்கு போறோம்னா இந்த தொடர் வண்டியில பேருந்துல எல்லா போம்போதெல்லா எடுத்துட்டு போய் சாப்பிடும் போது அது கூடுதல் பசியும் ஏற்படு தோழி நல்லா இருக்கு சாப்பட்டுறதுக்கு
ம் ம் ஒரு தக்காளி
ஆ உங்களுக்கு கேக்குதா தோழி
இல்ன சொல்லிட்டு தக்காளி கடையல் தக்காளி கடையல் வந்து தக்கா சின் நாங்க அதுக்கு சின்ன வெங்காயோ தா யூஸ் பண்ணுவோ வெங்காயோ தக்காளி அதெல்லா அறுத்துக்கணு பூண்டு கொஞ்சோ ஷோ குடிக்கணு அப்றோ என்ன பண்ணணு எண்ணெய் உட்டு எண்ணெய் கொஞ்சோ உட்டு கடுகு போட்டு போட்டு பெருங்காயோ போட்டு அப்றோ காஞ்ச மொளகா கருவேப்பிலை அதெலெல்லா அதுலே போட்டுடணு காஞ்சி மொளகா‌ சும்மா ஒரு மூணு நாலு தா போடணு ரொம்ப போடக்கூடாது அப்றோ ஆ வெங்காயோ பூண்டு போக நல்லா வதங்கனுட்டு வெங்காயோ வதங்கிடணு வெங்காயோ வதங்கன ஒன்னே தக்காளி பச்ச மொளகா நல்லா இருக்காது பச்சமொளகா போடுரவங்க போடுலா நாங்க வந்து மோஸ்ட்லி காஞ்சமிளகா தா யூஸ் பண்ணுவோ ஏன்னா எங்களுக்கு பச்ச மொளகா அவ்வளோ ஒத்துக்கா து அதனால் காஞ்ச மொளகா தா அதுனால காஞ்ச மிளகா போ அதல்லா அதல்லா போட்டுட்டு நல்லா வெங்காயோ தக்காளி எல்லா நல்லா வதங்கின ஒன்னே கொஞ்சோ மொளகா தூள் வெறுமிளகாதூள் போட்டா நல்லா இருக்கு அந்த சக்தி மொளகா தூள் அது உப்பு அப்புறோ மஞ்சத்தூள் கொஞ்சோ போட்டு நல்லா மோ ஸ்லோல வச்சி நல்லா கொதிக்கட்டுன்ட்டு அ நல்ல கா தக்காளி எல் நல்லா கொ கொழஞ்சிட்டுக்கு அப்புறோ எடுத்து நம்போ ஒரு க சட்டியில போட்டு கடயெனு அவ்ளோதா அ அதெல்லா சூப்பரா இக்கு சம சப்பாத்திக்கோ தக்காளி கடையெல் அது எங்க ஊர்ல அவர் தக்காளி சாம்பார்ன்னு ஒன்னுக்குவாங்க அது கேள்விபட்டுக்கிறீங்களா தக்காளி சாம்பார்
கேள்விப்பட்ருக்கே அதுவு எப்பிடி தோழி தக்காளி நெறையா புளில்லா இல்லாம வெறு
எங்கூர்லேப் ஆமா இல்ல நா சொல்றது கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து மே ஒரு மிக்சி ஜார் எத்து அதல வெங்காயோ சி இது இன்னாது தேங்கா கொஞ்சோ அப்புறோ தக்காளி மிக்சி ஜார்ல போடத்து தேங்கா தக்காளி இஞ்சி கொஞ்சோ பூண்டு கொஞ்சோ அப்புறோ பட் ட்ட லவுங்கோ கசகசா சோம்ப்பு ஆ அ கொய் மஞ்சதூள் அது எல்லா இதிலியே போட்ருனு தக்காளி போட்றமா இத எல்லா போட்டு நல்லா அரைச்சினு கொஞ் கல்ல போணு இன்ன கொழம்பு அப்பதா திக்கா ஆகு அஞ்சக்கு கல்ல இது வே
பொட்டுக்கல்ல அத கல்ல ஒன்னுன் தெர்ல
ஆ பொட்டுக்கல்ல அதெல்லா போட்டு நல்லா அரச்சிட்டிங்கின் ச்சிக்கோ அப்புறோ வந்து ஒரு இதுல வந்து தாலிப்புக்கு வந்து கடுகு போட்டு ஆ கடுகு கல்லப்பருப்பு உளுத் த்தபருப்பு கொஞ்சோ போட்டு கருவேப்பில ம்மொளகா மெய்னா காரத்துக்கு பச்ச மொளகா போண்னு இதுக்கு பச்ச மொளகா போட்டு நல்லா வத இன்னுமே வெங்காயோ இது தக்காளி வெங்காயோ தக்காளி நல்லா வதங் கொஞ்ச வதங்க ட்டுருன்னு இந்த அரச்சொல்ல அத ஊத்திட்டு கொந் தண்ணி நல்லா ஊத்தி ஊத்திட்டு கொதிக்கவுட்டீங்கன்னா
ம் ஒரு தரவ நானு செஞ்சி பாக்குறே அதாவது எல்லாமே பச்சையா போட்டு மிக்சியில அரச் சிட்டு தாளிச்சி டு அத வதக்கிட்டே வெங்காய இல்லாம தக்காளி மட்டும் ம் தேங்கா தக்காளி கசகசா அதில சோம்பு பட்
ம் ஆமா சோம்ப்பு பட்ட கசகசா ஆ இஞ்சி பூண்டு கொஞ்ச கொஞ்சோ இஞ்சி கொஞ்சோ பூண்டு கொஞ்சோ கல்லாமா இஞ்சி கொஞ்ச பூண்டு கொஞ்சோ போட் ட்டு கல்ல நாட்டி அது அந்த சாம்பாரே கொஞ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கு
ண்டுவிங்க தோழி
சும்மா பூ கொஞ்ச போட்ட போது ரொம்பாலா போடகூடாது பொட்டுக்கல்ல சும்மா திக்காதுகாக சும்மா பூ கொஞ்ச போ பொடியாபி சும்மா கொஞ்ச நீங்க கொஞ்ச சாம்பார் வைக்கனா ம்மா கொஞ்சூண்டு போட்டா போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டா போது ஆ ரெண்டு நம்பருக்கு அவ்ளோ போது ஆமா நேத்து நா அப்பிடித்தா வச்சே ரெண்டு நபருக்குன்னா நா ரெண்டே தக்காளி தா போட் ட்டுரு நேத்து வதக்கிறதல ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி தாளிகத்துக்கு வச்
பரவால்ல இது
ஆனா இதுக்கு பெரியவெங்காயந்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் தாளிக்கிறது இந்த மாதிரி
யம்மா
ஆமா இது தாளிக்கறதுக்கு பெரிய வெங்காய யூஸ் பண்ண்ணிக்குவோ தாளிக்கறதுக்கு மாட்டோம் நல்லா இருக்கும் இது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட் புளியெல்லா கெடையாது இந்த தக்காளி தான் புளிப்பாக்குதுல்ல அத நம்ம தக்காளி இப்போ நீங்க ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு தக்காளி இல்ல மூணு தக்காளி போட்லாம் நான் நேத்து ஒரு ஆளுக்கு தான் வச்சேன் அவங்களுக்கு மட்டும்தான் வச்சேன் ரெண்டே தக்காளி தான் போட்டேன் ம் போரு ரெண்டே தக்காளி கொஞ்சோ தேங்கா அப்புறம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூனு பொட்டு கல்ல போட்டேன் நல்லா டேஸ்ட்டா வந்தது கொழம்பு
சொல்றேன் சரியான்னு பாக்குறீங்களா தோழி நான் ஒரு தடவை நாளைக்கு செஞ்சு பாக்குறேன் தேங்கா தேங்கா கொஞ்சோ ரெண்டு தக்காளி அ பொட்டுக்கடல ஆ சோம்பு பட்டை ஆ வேற
பட்டை லவங்கோ ரெண்டுமே சேந்துந்தான போடுவோம் எதுக்குமே கசகசா ஆமா
இத மட்டும் போட்டுட்டு
இதெல்லா போட்டு அரைச்சிடணு
ஆ இஞ்சி பூண்டு சொல்லு இஞ்சி பூண்டு எல்லா போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளிப்புக்கு மட்டும் கடுகு போடணு
கடுகு பச்சை மிளகா வெங்காயோ தக்காளி இதெல்லா தாளிச்சிட்டு நல்லா த வதங்குனதுமே இதெல்லா எடுத் ஊத்தி ஊத்திட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தணும் ஏன்னா திக்கா கொழம்பு அப்போ தா நல்லாருக்கும்
இல்ல தோழி பொட்டுக்கடலை
ம் பொட்டுக்கடல திக்கா ஆகுறதுக்குதா வேற ஒண்ணும் இல்ல பொட்டுக்கடலை போடலனாலு பரவால நமக்கு அது திக் திக்னஸ் குடுக்கும் டேஸ்ட் குடுக்கும் அவ்ளோதா நீங்க எப்டி முந்திரிய கறிக்கு இதுக்கெல்லாம் அரைச்சு போடுறீங்க அந்த மாரி இது டேஸ்ட் குடுக்கும் முந்திரிக்கு பதில் இதை அரச்சுடுவோம்
இது மாரி உணவுகள் வந்து தோழி எனக்கு வந்து சூடா சாப் டா தா புடிக்கு இப்ப நீங்க சொன்ன உணவு வந்து எனக்கு ஆரிப் போயி எடுத்துட்டு போயி என்னால அலுவலகத்தல சாப்படற எனக்கு இந்த மாரி உணவுகள் வந்து சூடா சாப்ட்டா ரொம்ப புடிக்கு ம் ம் ம் அதுனாலதா சேரி கேட்ட
இட்லிக்கு தோசைக்கு அதுக்கெல்லா சூப்பராருக்கு இந்த மாரி சாம்பார்
தெரிய
சப்பாத்திக்கு நல்லா இருக்கு
இட்லி தோசைக்கி நல்லா இருக்கும் ஆ நானு ஒரு முறை வந்து இத வந்து செஞ்சு பாக்குற தோழி எப்டி இரு பாத்துட்டு உங்கள்ட்ட வந்து பகிர்ர தோழி அ வேற அந்த. பருப்பு பருப்பு வகைல வேற எதவும் வச்சு கொழம்பு எதுவும் வைக்கலாம தோழி கார கொழம்பு அது மாரி எதுவும் வைப்பீங்களா
பருப்புக் கொழம்பு
ம் ஆமா தோழி இந்த அது என்னது அ இல்ல இல்ல அ மட்டன்‌‌அ ஆட்டுக்கறி சொல்றாங்கள அதுல சாம்பார் வைப்பதா நா கேள்விப்பட்ட அது உங்களுக்கு தெரியுமா தோழி
கொழம்பு கோங்க சாம்
அப்படியா நா உங்களுக்கு நான் அத சொல்லட்டுமா இந்த பக்கோ எங்களோட இதுல வந்து செய்வாங்க மட்டன் சாம்பார்னு சொல்லுவாங்க கொஞ்சமா கறி எடு வந்து தோழி ஆட்டுக்கறி இருக்குல அது ஒரு கால் கிலோ எடுத்துட்டு வந்துட்டு நம்ம எ போதும் போட சாம்பார் நீங்க எப்பவு எப்டி வைப்பீங்க பருப்பு வெங்காயோ தக்கா பச்ச மிளகாலா வேக வைக்கிறீங்கள அதெல்லா பருப்ப வேக வச் டு வேக வச்சு எடுத்துக்கணு அதே மாரி கறி வேக வச்சு எடுத்துக்கனு அதுல்லனா கறி வேக வைக்கிறதுல என்ன மட்டு போனுனா மல்லி இலையு உப்பு அ இஞ் சி பூண்டு மட்டு போட்டுக்கணு இத மட்டு போட்டுட்டு சாம்பார்ல தா பருப் பு இந்த தக்காளி வெங்காயோ இதெல்லா போட்ருந்திங்கள அதோட அந்த கறிய எடுத்து அந்த காயி அந்த பருப்பு இதெல்லா எடுத்து ஊத்திட்டு அதுல சிறிதளவு எண் இன்னு கொஞ்சமா புளி சேத்துக்கணு கொஞ்சமா புளி சேத்துட்டு அதுல தேங்காய் சோம்பு ஊத்தி அவளதா அவள தா இது பேரு கறி சாம்பார் நம்ம வந்து கேட்டா சொல்லுவோ காய்கறி சாம்பார்ன்னு சொல்லுவோ சைவத்துல அசைவத்துல வந்து கறி சாம்பார்னு இருக்கு ம் இதே
புது விதமாக்குது ஆனா கா எங்களுக்கு அந்த மாரி டெஸ்ட் பிடிக்காது அந்த ப பருப்பு குழம்பு வந்து பருப்புல போட்டு கறியே புடிக்காது இந்த இஞ்சி பூண்டு போட்டு போ போட்டாதா புடிக்கு எங்களுக்கு ராம்போ
செய்வோ தோழி அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இது மாரி எப் பயாவது வித்தியாசமா எப்பாவது செஞ்சு சாப்பட்டறது உண்டு எனக்குமே ஒரு தோழி தா வந்து இத வந்து சொன்னாங்க ஆ ஏன்னா செரி ஒரு சில குழந்தைங்க வந்து என்னன்னா